ஹலோ வாலைக்கும் சலாம் ஹலோ கேகுதா வ்ரோ
ஆ கேக்குதுங்க சொல்லுங்க ப்ரோ
ஹலோ
சாப்ட்டாச்சு ப்ரோ சாப்ட்டாச்சு ப்ரோ நீங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ
என்னா ப்ரோ சொ
ஆம் ப்ரோ ஆம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ப்ரோ நாங்க சாப்ட்டோம் ப்ரோ வித விதயமாய் வித்தியாசமாய்னு சாப்ட்டோ ப்ரோ
அழகழகாய் அ அற்புதமா ப்ரோ அப்டியா ப்ரோ
ப்ரோ உங்க பக்கத்துல நாய்சா இருக்கு ப்ரோ
அது போயிச்சானு பாருங்க ப்ரோ
ஆ இல்லயே ப்ரோ
எப்டி ப்ரோ ஏர் ஏர் நாய்சா இல்ல பசங்க பேசுற அத் அது இப்போ சைலெண்ட் ஆய்டுச்சு ப்ரோ
ஆமா ப்ரோ டக்கு டக்குனு வருது டக்கு டக்குனு போது ப்ரோ அப்றோ ப்ரோ என்ன ப்ரோ பண்ணீங்க கேர்ள் ஃப்ரெண்ட்லா இருக்குன்னு கேள்விப்பட்டே
இல்ல ப்ரோ இப்ப இல்ல ப்ரோ முன்னால் இருந்துச்சு ப்ரோ
ஏம் ப்ரோ எதனால ப்ரோ ப்ரேக்கப்பாச்சு உங்களுக்கு
அது வந்து நெறைய கதனால ப்ரேக்கப்பாய்ச்சு ப்ரோ அவுங்க செரியா ரெஸ்பான்ஸ் அவுங்க செரியா ரெஸ்பான்ஸ் தரல ப்ரோ அதனால ப்ரோ
ஆம் ப்ரோ அவுங்க தெரிஞ்ச விஷயம்தா ப்ரோ அவங்க எதோ சொன்னாங்க ப்ரோ நீங்கதா எதோ செரி கெடையாதுனு நியூஸ் வன்ச்சு ப்ரோ என்னன்னு தெர்ல ஒரே நிமிஷோ இருங்க ப்ரோ கூட பாம்பான்னு பாக்கறே செடி ப்ரோ செடி ப்ரோ அது செடி ப்ரோ அது
ஆம் ப்ரோ ஆம் ப்ரோ பாத்து ப்ரோ பாம்பு கிட்டெல்லா போயிடாதீங்க ப்ரோ பாம்பெல்லா கொதறிடு ப்ரோ பசங்க பேசுற நாய்சா இல்ல ஏர் நாய்சா ப்ரோ
இல்ல ப்ரோ ஏர் நாய்சா இருக்கு ப்ரோ இப்போ
ஒரு நிமிஷம் ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ இப்போ பேசுங்க ப்ரோ இப்ப ஏர்லா வரவே வராது ப்ரோ
ஆ வருமே ப்ரோ
ப்ரோ காத்து கூட என்ன தாண்டிதா ப்ரோ போணு ப்ரோ ஏர் நாய்ஸ் உங்க கிட் டதா ப்ரோ வரணு ஏன்னா இங்க எகிட்ட வர சான்ஸே இல்ல
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ எங்கிட்ட வாய்ஸ் வருதா சீ நாய்ஸ் வருதா
இல்லல்ல புரோ இல்ல புரோ
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நீ எதோ சைடு பிசினஸ் பண்றீங்கன் கேள்விபட்டனே புரோ உண்மயா
ஆமா ப்ரோ என் ஃப்ரெண்டோட அப்பா இருக்காரு அவர் அப்பப்போ நைட் ஷிப்ட் அனுப்புவ ப்ரோ
ஓகே ஓகே உங்ளோட அப்பா நைட் ஷிப்ட் போவாரா ப்ரோ ஓகே ப்ரோ ஒரு நைட் ஷிப்ட்லா போய்ட்டு கால்ல வரிக்குமா ஓகே புரோ
இல்ல புரோ இல்ல புரோ நைட் ஷிப்ட் அன்ப்புவ கூடயே வந்து ரெண்டு பேக் கிட்ஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணுவோ ப்ரோ
அவுங்களோட அப்பா இவ்ளோ ஃபெசிலிட்டி குடுத்துருக்காங்களே இப்ப எப்டி ப்ரோ
புரோ ஃப்ரெண்டோட அப்பான் முன்னாடியே சொல்ற
ப்ரோ உங்களோட வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது புரோ
பு்ரோ நீங்க ஏன் ப்ரோ அப்படி பேசுறீங்க
புரோ நா டி ஆ போ ஆ உ இ ஆ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ சொல் லுங் க ப்ரோ
ஒழுங்கா பேசுங்க ப்ரோ
நீங்கதா ப்ரோ சொல்ணு சொல்லுங்க ப்ரோ இன்னா புரோ கல்யாண கேள்விபட்ட எப்ப புரோ
அடுத்த மாச கல்யாணம் பண்ணலான்ட் இருக்கே ப்ரோ ஆனா பொண்ணுதா ப்ரோ யாரு கெடைக்கல
ப்ரோ பொண்ணெல்லா புடிச்க்லா ப்ரோ இப்பயே இன்ஸ்டா பத்து மெசேஜ் போடு ஒரு மேசேஜ் சிக்கு ரெண்டுத்துல ஒண்ணு பாத்து புடிச்சது எது கல்யாண பண்ணிக்கோ
வேணா ப்ரோ
ஏ புரோ
எதுக்கு தேவ இல்லாமன் சொல்ட்டுதா ப்ரோ
ஏன் ப்ரோ நல்லவனா வாழ்ந்து யாரு இன்னா ப்ரோ பண்ண போற
நான் தெர்ல ப்ரோ நல்லவனா இருக்கு ஒன்னு பண்ண முடில வர போறவளுக்கானா ஒரு உண்மையா இருக்கலான் சொல்ட்டுதா ப்ரோ
இல்லயே ப்ரோ நீ ஏற்கனவே மிக்ஸ் ஆய்ட்டியே ப்ரோ
ப்ரோ இன்னா ப்ரோ மிக்ஸ் ஆன லவ் பண்ண அவுள்தா
அதா ப்ரோ ஏற்கனவே பண்ட்ருக்குறியே எப்படி உண்மையா இருப்ப
ப்ரோ நா இன்னா ஒரு பொண்ணு கூட போய் ரூமா ப்ரோ போட்ட ஓய்யால
அது என்னமோ வாஸ்தவதா ப்ரோ நீங்க கொஞ்சோ அங்க போனா நல்லாருக்கு புரோ இங்க கொஞ்சோ நேரம் நா ஒக்காந்துப்ப
தோ போறே இருங்க ப்ரோ ஒரே நிமிஷ அங்க வந்தா ஒன்னுல்ல ப்ரோ ஆர்ன் நாய்ஸ் வரு ப்ரோ அதா ப்ரோ கொஞ்சோ பிரச்சன
நா பேசு போது வர்லயா ப்ரோ
இல்ல ப்ரோ இப்ப நீங்க அங்க ஓக்கான்டீங்கல்ல ப்ரோ உங்களுக்கு ஆர்நாய்ஸ் வர வாய்ப்பே இல்ல ப்ரோ புரியுதா
ஓகேங் ப்ரோ ஓகேங் ப்ரோ ப்ரோ ஓகே ப்ரோ இப்ப டைமே ரொம்ப ஸ்லோவா போற மாரி இருக்கு ப்ரோ
ப்ரோ அதுக்கு நம்ம ஒன்னு பண்ண முடியாது ப்ரோ இந்த யூனிவர்ஸே ஒரு டைம் ஸ்கீப்பர் மாரி நீங்க எப் எப்போ ஸ்லோவா போணுன் நெனைப்பீங்களோ அப்போ ஃபாஸ்டா எப்ப நீங்க ஃபாஸ்டா போணுன் நெனைக்குமோ அப்ப ஸ்லோவா போவு அதுக்குதா நம்ம என்னா பண்ணணுனா இப்ப உங்களுக்கு கிளியராதா ப்ரோ கேக்குது எப்பத்துல இப்போ
ப்ரோ உங்ளோடது வின்ட் நாய்ஸ் வருதே
இப்போ பாருங்க ப்ரோ இப்ப வராது ப்ரோ கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ க்ளீரா இருக்கு ப்ரோ சொல்லுங்க ப்ரோ
அதா ப்ரோ இந்த யூன் நீங்க எப்பல்லா டைம் ஸ்லோவா நினைக்குன்னுனே ஹலோ
ஓகே வா
நீங்க எப்பல்லா பாஸ்டா போன்னு நினைக்கிறீங்க எப்பெல்லா பாஸ்டா போன்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லா ஸ்லோவா போங்க கேக்குதா இல்லயா ப்ரோ
அது என்னமோ கரெக்டு தா ப்ரோ
அதுக்கு தா நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு டைம் ஃபாஸ்டா போணுமா ஸ்லோவா போகணுமா
நீ தா ப்ரோ சொல்லணு நம்மளுக்கு எப்டி போனாலு ஒகே ஒகே ப்ரோ டைமிங்கிறது ரொம்ப வேல்யூபிள் ஆன திங்க் ப்ரோ அன்னிக்கு எப்படி ப்ரோ பறவ பறந்து நம்பளால புடிக்க முடியாம போச்சு
ப்ரோ என்ன ப்ரோ பேசுற வேல்யூபிளான திங்க்ன்னா வந்து நீ எத்துனு போய் கோல்டு சில்வர் கடையிலயா போய் வைக்க முடியு
ப்ரோ கரெக்ட் தா ப்ரோ நீங்க சொல்றது வாஸ்தவ தா ப்ரோ ப்ரோ அதுக்குனு சொல்ட்டு கோல்டு போனா ஒன்னு வாங்கிக்கலா ப்ரோ டைம் போனா வாங்க முடியாது ப்ரோ
ப்ரோ நீ பேசுறது எல்லாமே கரெக்ட் தா ப்ரோ அந்த டைம் வச்சு கோல்டு வாங்க முடியுமா
ஆம் ப்ரோ வாங்கலா ப்ரோ
எப்டி ப்ரோ டைம் வச்சு கோல்டு வாங்குவ
உழைக்கணு ப்ரோ உழைக்கணு‌ கஷ்டபடணு
ஆமா பிரண்ட்ஸ்க்கு எதுக்கு ப்ரோ உங்க பக்கத்துல இருக்குறவ கத்தினே இருக்கா
ப்ரோ இங்க இதுவரைக்கு கேக்குதா ப்ரோ
அவுங்க கிட்ட இருந்துதா கேக்குது
ஓகே ப்ரோ
திட்டுருக்கா
வரல ப்ரோ
எனக்கு ஒரு ஐடியா இருக்கு ப்ரோ பிசினஸ் பிளான் இருக்கு ப்ரோ ஹலோ
சொல்லுங்க ப்ரோ
பிசினஸ் பிளான் இருக்கு ஆக்சிஸ் ப்ரோ ஆக்சிஸ் கார்டு இருக்குல்லா
சொல்லுங்க ப்ரோ
அதே கடைய
சொல்லுங்க ப்ரோ ப்ரோ விட்டு விட்டு கேக்குது ப்ரோ உங்க வாய்ஸ்சு என்னா ப்ரோ ஓப்பன் பண்ற
ஃப்ரீயா இருக்குல
எப்பவுமே ஒருத்தர்ரோட வியாபாரத்துல அவர கெடுத்து வியாபார பண்ண கூடாது ப்ரோ
புரியில ப்ரோ
எப்போதுமே ஒருத்தவங்க வியாபாரத்த கெடுத்து வியாபார பண்ணக்கூடாது ப்ரோ
ப்ரோ அவனை அவ வியாபாரத்த யாரு ப்ரோ கெடுக்கறன்னு சொன்னா அவனே நம்ம சைடு இஸ்டுபோங்கற இப்போ அவங்க அண்ண அவனுக்கு எவ்ளோ சம்பள தரா
தெர்ல ப்ரோ வேல அதிகமா தா இருக்கு ஏனா பார்ட்னர் ப்ரோ அவ படிப்பு எல்லாமே விட்டுட்டு இங்க வந்துருக்கா ப்ரோ
நூறு ரூபா நுத்தி ஒரு ரூபா அவ அவனுக்கு எவ்வுள சம்பள வருதோ நம்ப அத விட நம்ப எக்ஸ்ட்ரா தருவோங்கற
சம்பளத்துக்காக வேல பாக்கல ப்ரோ அவனுக்கு அப்டியே பார்ட்னர்ஷிப் கடைக்கு ப்ரோ நீ குடுப்பியா பார்ட்னர்ஷிப்பு
நீ தா ப்ரோ தரணு
உனக்கு பிராஃபிட் மார்ஜினா கெடைக்கும் ப்ரோ அதனால தா அப்படி வெச்சிரு ப்ரோ நாலாயிர ரூபா சம்பாதிச்ச இரண்டாயிர ரூபா அவனுக்கு குடு ப்ரோ போதும்
ப்ரோ என்னா ப்ரோ பத்து ரெண்டாயிர ரூபா
வேற என்ன இரண்டாயிரத்து ஐநூறு ரூவா குடு
ப்ரோ நாலாயிர ரூபானா நாலாயிர ரூபாவும் தர முடியாது ப்ரோ ஆனா இரண்டாயிர ரூபானா இரண்டாயிர ரூபாவும் தர முடியாது நாலாயிர ரூபானா நாலாயிர ரூபா இன் டூ இரண்டாயிர ரூபா ஆறாயிர ரூபா ஆறாயிர ரூபால மூணாயிர ரூபா குடுத்துட்டு மூணாயிர ரூபா நம்ம எடுத்துக்க வேண்டியதா ப்ரோ மேக்ஸ் படிச்சிருக்கியா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஸ்ஈகுவல் டூ டூ ஏபி
மூணா போட்டா எவ்ளோ ப்ரோ
அதாவது ஏ ஏ இருக்குல்ல ஏ ஒரு ஏவு ஒரு ஏவு சேர்ந்தா டூ டூ ஏங்கற அவன் புரிதா இல்லையா
ப்ரோ குட்டி ஏ ஒன்னு வரும் ப்ரோ குட்டி ஏ ஒன்னு வரு
ப்ரோ குட்டி ஏ எல்லா நமக்கு வேண ப்ரோ எப்பிமே பெருசா யோசிக்கணு அப்பதா பெருசா அடைய முடியும் புரிதா இல்லையா
பெருசா வச்சு இது பண்ணாத ப்ரோ குட்டியா ஒன்னு வரு ப்ரோ ஏ ஒண்ணு பி ஒண்ணு சேர்த்தா சி ஒண்ணு வரும் ப்ரோ
ப்ரோ அப்போ ஏ ஒண்ணு பி ஒண்ணு சேர்த்தா சி வராதா
இல்ல ப்ரோ எம் ஒண்ணு ஃப் ஒண்ணு சேத்தா வரு ப்ரோ
தெரில ப்ரோ ஏதோ நீங்க சொல்றீங்க நா அப்டியே கேட்டுக்கிற ப்ரோ பெரிய ஆள் நீங்க ப்ரோ ஆங்கிலத்துல பேசக் கூடாதுன்ல்லா இல்ல ப்ரோ ஆங்கிலத்துல பேசலா ஆங்கிலம் வேர்ட்ஸ் தா யூஸ் பண்ணக்க கூடாது புரிகிறதா ப்ரோ
புரிகிறது ப்ரோ புரிகிறது ப்ரோ
ப்ரோ மேல நிலா இருக்கா ப்ரோ
ஆமா தெர்லையே ப்ரோ இங்க எது இல்லையே ப்ரோ
எனக்கு இங்க தெர்ல ப்ரோ
நீங்க எங்க ப்ரோ உக்காந்துட்டு இருக்கீங்களா நின்னுட்டு இருக்கீங்களா ப்ரோ
ப்ரோ நா படுத்துட்டு இருக்க ப்ரோ
அப்டியே லைட் அடிங்க பாப்போ
என்னாது ப்ரோ ஹலோ ஹலோ ப்ரோ கேக்கிறதா
கேக்குது ப்ரோ சொல்லுங்க ப்ரோ
ஹலோ
சொல்லுங் ப்ரோ கேக்குது ப்ரோ
எனக்கு கேக்குது ப்ரோ சொல்லுங் ப்ரோ
என்னா ‌ப்ரோ சொல்லுங் ப்ரோ ம் ஓகே ப்ரோ நம்ளுக் குடுத்த நேரம்
கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டதால் மீண்டும் அடுத்த காலில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது சபில்